ஆ நா நல்லா இருக் கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
என் தல வலிலா பரவாயில்லையா போயிடுச்சா ம் கால்ல ஸ்கூலுக்கு அனு அனுப்ப முடின்ச்சா தலைவலி நீங்க கால்ல இருந்து தலைவலியா
நைட்ல இந்தே எனக்கு தலவலி கால்ல வந்து இவங்கள வ சின்தா இன்னும் அதிகமா தலவலி ஆகுன் தெரியும் அது செஞ்சி அம்ச்ச ஒன்னே டேப்லெட் போட்டேன் சிஸ்டர் போட்டு பகல் ஃபுல்லா எனக்கு தூக்க தூக்கமா வருது நான் வேல செய்வனா தூங்குவேணா
ஓ ஓ அப்ப இன்னைக் சிவுலா உங்களுக்கு ஒர்க்கே முடிஞ்சிருக்காது
அய்யோ நீங்க வர கே சரியா இதுவாகவே இல்ல இதே அம்மா வீடா இந்தா அம்மா செஞ்சி குடுமான்ட்டு நம்ம அசால்ட்டா போய் பத்துரலாம் என்ன பண்ற
வே அவுங்க ஆமா எட்டு
என்ன சிஸ்டர்
தூரமா வீடுன்னு கேட்டன்
ஆஹ் அம்மா வீடு தூரம்ன்றத விட எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்க எல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க இப்படி இருந்தாலும் நம்மதான் வேலை செய்யணும் இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் கலைச்சு வந்தா வீடு வந்து தலகிழாருக்கும் இருக்கும் அது நம்ம திருப்பி கொண்டு வரும்போது நம்மளுக்கு திருப்பி ஒரு உடம்புல ஒரு பீவரே வந்துட்டு போயிரும் அதுக்கு பேசாம மிக இருந்தறதே பெட்டர் அதுனால ஆமா அதுக்கு நான் இங்க இருக்கிறதே பெட்டர் அதுவும் நம்ம ஸ்கூல் வேற ரீஓபன் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங் டைம்ல லீவ் போட்டாலுமும் சரி இல்ல எண்டுல லீவ் போட்டாலுமே வந்து் லெடர்ரு பேரண்டட்ஸ் வந்து போய் பிரின்சிபல்ல மீட் பண்ணும் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதுனால நம்ம அமைச்சு விடுறதே பெட்டர்
உம்
ஆமா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கண்டினியூஸா உங்களுக்கு த்ரீ டேஸ் லீவ் இருந்துச்சுன்னா நீங்க என்னன என்ன ரீசன் இப்ப ஹாஸ்பிடல் பீவர்னா நீங்க போய் டாக்டர் பிஸ்கிரிப்ஷன் போய் நீங்க அட்டாச் பண்ணிங்க லெட்டர் எழுதி குடுக்கணும் இந்த மாதிரி எம்ச எல்லாம் இதனாலதான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்
உம் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டீங்களா அப்போ
ஆஹ் அதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் வந்து அட்மிஷன்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புற அப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்ட் வந்து எக்ஸாம் இந்த மந்த்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஒன் வீக் ல்லாம் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க இல்லையா அதோட டெஸ்ட் வைப்பன் ஆஹா இது வந்து மந்த்லி எக்ஸாம் மந்த்லி மந்த்லி மந்த்லி மந்தலி டெஸ் வைப்பாங்கமும் வைப்பாங்க ஆப் பெலி வைப்பாங்க எக்ஸாம் அது ப செங்கல்பட் ச்சா பரவாயில்ல எங்களுக்கு எல்லாம் வைக்கிறாங்க
இருக்கிற தோழி பத்தாதுன்னு இது வேற இல்ல
ஆமா இந்த ஸ்கூல்ல வந்து மந்த்லியும் டெஸ்ட் இருக்கும் மீட் மிடம்டெஸ்ட் இருக்கும் இதுல ஹைலைட் என்னன்னா மந்த்லி வச்ச டூ த்ரீ டேஸ் ஒன் வீக்கு இல்லையே மிட்டம் நோட்ஸ் டெஸ்ட் வச்சருவாங்க பாக்குற நம்மளுக்குதா எதோ டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டா இருக்குற மாரி ஒரு
ஓ அப்பிடி செரி செரி அ ப்டி தலவலியோட என்னதா லன்ச்சு பிரேக்ஃபாஸ் ட் செஞ்சு குடு
நா காலைல எந்திரிச்சு இட்லி அவிச்சு கால டிஃபன் மட்டு அங்க எ எ எங்க வீட்டுக்கார வந்து ஊட்டி விடுங்க ஏன்னா வந்து என்னால முடியல இ ப்போ வந்து நா வந்து பின்னாடியே சுத்துனனா எனக்கு இன்னு பிரெஷர் ஆவு அத னால நீங்க பசங்கள ரெடி பண்ணி டிஃபன் ஊட்டி விடுங்க அப்டின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டே நா என்னால இனி சமையல் மட்டுந்தா பண்ண முடியு அப்டின் சொல்லிட்டு இட்லி அப்புறோ வந்து அ எதுவு பண்ல கெளறுன சாதோ லெமன் சாதோ கெளறி குடுத்துட்டே ஏன்னா இப்ப லெமன் சாதோன்னா ஒரு டிஷ்ஷோட முடிஞ்சிரு அது இல்லாம அவங்க ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து டிஃபன்லா அலோடு கெடையாது அவுங்களுக்கு டிஃபன் குடுக்கக் கூடாது ஆ ஃப்டர்நூன் ஆமா ரைஸ் மட்டுந்தா நான்வெஜ் அலோவ் கெடையாது எக்கு குடுக்கலா அதவு தாண்டி நீங்க சிக்கன் மீனு மட் டன்லா குடுக்கக் கூடாது
ம்
அதுவு இன்னொன்னு என்னனா பிரிஞ்சியு இப்ப கடைல இருக்குங்கல்ல பயங்கர ஸ்ட்ரிட்டு பிரிஞ்சி இருக்கில்லயா அதுவுமே குடுக்க கூடாது கடைல விக்கிறாங்களே வீட்ல பிரிஃபர் பண்ணி நீங்க குடுக்கலா பசங்களுக்கு ஆமா
கொஞ்ச கஷ்டோந்தா நம்மளே காலைல இருந்து ரெடி பண்ணி குடுக்கணுனா ம் ம் ம் ம்
ஆனா அதுவுமே நல்லதுதா இப்ப நம்ம வீட்ல செஞ்சு குடுக்கவே எதாவது ஜொரோ கோல்டுன்னு எதாவது ஒண்ணு வந்துருது நம்ம வெளி
ஆமா ஆனா காலைலயே உங்களுக்கு யாருங்க அவ்ளோ சீக்கிரோ நமக்கு ரெடி பண்ணி தர போறாங்க காலைல பசங்களுக்கு டிஃபன் கேரி பண்ற அளவுக்கெலா ஆ வெளிய மதியத்துக்கு மேலதா கொஞ்சோ சாப்பாடு நல்லா கெடைக்கு காலைல நா
ம்ஹும் இங்க வந்து எங்க ஏரியால இங்க எங்க ஏரியால வந்து பிரிஞ்சி கடன்னு இருக்கு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க நெறைய பிரிஞ்சி அங்கதா வாங்கிட்டு காலைல வந்து வேலைக் போறவங்களுக்கு எல்லாம் ஒரு ச நான் என்ன மாதிரி இப்ப உடம்பு முடியாதவங்க இருப்பாங்களே சடனா உடம்பு வவி இருக்கும் அன்னைக்கு சமைக்க முடியாதுன்னா பசங்க கிட்ட கொடுத்து போகும் போது வாங்கிட்டு போயிருங்க இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் பெருங்க அப்படின்னு சொல்லி குடுத்து விட்டுருவாங்க அது நீங்க எப்பயாவது கொண்டு வரலாம் ஆனா வந்து ஒரு இப்ப ஒரு மிஸ் வந்து செக் பண்றாங்க வீக்லி வந்து அந்த பசங்களோட பாக்ஸ் செக் பண்றாங்க அன்னனைக்குனு வந்து ஒரு வீக்ல அவங்க நாள் ஒரு ரெண்டு வாட்டி மேல கொண்டு வந்தாங்க ஆனா டைரியில எழுதி அமைச்சுருவாங்க
ம்
இல்லன்னா என் மெசேஜ் கால் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பேரண்ட்டுக்கு ஆமா
ம் சரி சரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஸ்கூல தான் இருக்கு வெளாட்டா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் இல்ல உம்
ஆமா ஏன்னா வந்து அவங்க என்ன இஷயூஸ் தெரியல நீங்க பிரிஞ்சு கடையில வாங்கி தரீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுங்க ஒரு வாரத்தை மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டினா அளோடடு ஆனா அதே குழந்தை உங்களுக்கு வந்து தெனைக்கும் இல் ஒரு வாரத்துல ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் ஆக னா நாங்க கம்ப்ளைண்ட் வந்து நாங்க இது பண்ணுவோம் ஏன்னா வந்து அவங்க ப ங்களுக்கு பீவரோ இல்லஹெல்த் இ எதாவாச்சன்னா இப்ப முக்காசி ஸ்கூல் திறந்துட்டாங்கனா ஸ்கூல்ல தானே இருக்கும் இருக்கங்க வீட்டுல இல்ல அப்ப வந்து மத்த பசங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க அது ஒரு சில கொழந்தைங்களுக்கு செ ட் ஆகாம இருக்கும் ஒரு ஒரு டைம் தான் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்ட்டு இதுவா பாப்பாங்க ஒரு சிலவங்க வந்து அச ட்டா விட்டுருவாங்க அது அதுவும் இல்லாம இதனால இஸ்சுஸ்ம் வருது அந்த பையன் பிரிஞ்ச கொண்டு வரான் கடையில வாங்குற பிரிஞ்சி எனக்கும் அதுதான் வேணும் அப்படின் சொல்லி பசங்க வீட்டுல அடம்பிடிக்கிறாங்க அப்டின்னு அந்த இஸ்யூஸ் பிஞ்சு வருது பேரண்ட் இப்போ டேரக்டாவே கம்ளைண்ட் பண்றாங்க மிஸ் கிட்ட பசங்கள கூட்டு வரம்போது ஆமா இப்ப வந்து இந்த ஏ அப்பயே வந்து கம்புளைண் பண்றாங்க பசங்க ஈவினி ஈவினிங் டைம்ல கூப்டுவோ கூட்டிட்டு வரம்போதே என்ன பண்றாங்கன்னா என்னோடல எம் பைய வந்து இந்த மாதிரி கேக்கறா எம் பொண்ணு வந்து இந்த மாரி கேக்கறா எனக்கு வந்து இது வாங்கி குடுங்க அத வாங்கி குடுங்க இல்ல யாராவது வராங்க ஏம் பொண்ணுக்கு வந்து நா ஹெல்தியாதா தருவ இந்த மாரி ஐடம்ஸ்லா நா அவளுக்கு பொறந்ததுல இருந்தே குடுத்தது கெடையாது அப்டின்லா வந்து மிஸ்சுதா பாவோ படாத பாடு பட்டுட்ருக்காங்க
சூப்பர்ரு போங்க உங்களுக்கு அந்த மாரி டீச்சர்ஸ் பண்ற வேல ம் ம்
ஏனா வந்து அவங்க என்னம் பண்றாங்கன்னா பசங்கள வந்து மெரட்டுறாங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முட் முடியில அப்போ யாரு எந்த இஸ்யூஸ்ஸு எதனால இந்த கா ரீசன்ல்லா வருதுன்றது கண்டுபுடுச்சு பேரண்ட்டு கிட்டயேப் போய்றாங்க
ஆமா
அம்
திடீர்னு டீச் டீச்சர் கிட்ட கேப்போம்ல ஏ ஸ்கூலுக்கு வரமோ அவளன்னு அந்த மாரிதா அவங்க நம்மல்ட கேக்கறாங்க
அதனால எப் ஏன்னா வந்து எம் நம் கொழந்தைக்கு அது செட் ஆகாது நா குடுக்க மாட்ட இப்போ பக்கத்துல இருக்க பொண்ணு வாங்கிட்டு வரான் சொல்லிட்டு எம் பொண்ணு என்கிட்ட சண்ட போறா நீங்க ஸ்நேக்ஸ்ஸு கூட நீங்க தப்பி தவறி வந்து லேசோ சிப்ஸ் ஐடம்ஸ்ஸு வந்து பே பேக்கிங் ஏப் பேக்கேஜ் ஐட்டம்லா குடுக்கவே கூடாது எதுவா இருந்தாலு நீங்கள் வந்து வீட்டில் பிரிஃபேர் செய்து ஃப்ரூட்ஸ் தா தரனு
ஆனா லேஸ் திங்கறது ஒடம்புக் கெடுதல் அது நல்லதா ஃப்ரூட்ஸா குடுக்கறது பெஸ்ட்டு ஏக்சுவலா
நீங்க ஃப்ரூட்ஸ் குடுங்க இல்லன்னா வந்து உங்களால முடியலனனா பர்ஃபி இல்ல வேர்கடல ஒடச்ச கடல இந்த மாரி கூட குடுத்துருங்க இல்ல வந்து ஆ பயறு வகைகள குடுத்துருங்க பிரச் சனயே இல்ல தயவுசெஞ்சு பேக்கிங் ஐட்டோ மட்டு குடுத்தராதீங்க இப்ப பே இப்ப நீங்க பேக்கி எப்டியா இருந்தாலு ஒரு இருவது ருவா பதனஞ்சு ருவா தெனைக்கு செலவு பண்றீங்கல்ல அதுல நீங்க ஒரு பயறு வகைய வந்து நீங்க அவிச்சு குடுத்துடலாமே அப்டின்ற மாரி
கரெக்ட்டுதானே அது ரெண்டு முட்ட வச்சா கூட போதுமே ஆமா ஆ
ஏன்னா எ அவங்க சொல்ற மாரி நம்ம ஒரு பிஸ்கெட் பத்து ரூவா பிஸ்கெட் வாங்குவோ ஒரு லேஸ் பேக்கெட் வாங்கி குடுப்போ எதையாது ஒன்னு ஒரு பதனஞ்சுல இருந்து ஒரு இருவது ரூவாய்க்குள்ள நம்ம வாங்கி குடுக்கும் போது அந்த எடத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடுங்க பெஸ் பெஸ்ட்டு கொழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தி ம த்த பசங்களு வந்து அதே மாரி கொண்டு வரும் போது உங்களுக்கு வந்து பச ங்களு வீட்ல வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க வீட்ல சாப்டாதத கூட நீங்க ஸ்கூல்ல சாப்ட வைக்கலா அப்டின்னு சொல்லி சொல்லி அவங்க இந்த மாரி பண்ண சொல்றாங்க
ஓ ஸ் ஓகே ஓகே ம் ம் நல்ல துதா ஆனா இந்த மாரி கொண்டு வரது இல்லன்னா அது எனக் க்ளேஸ்தா போங்க
அது ஒரு பிரச்சன பத் தாத கொறைக்கி வந்து நீங்க வந்து வீட்ல சாப்ட வைக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே ஸ்கூல்ல சாப்டும்போது அவ சா யேன் ஃப்ரெண்டு சாப்பட்றா எனக்கு அத குடுங்க நா அத எடுத்துட்டு போறே எங்க வீட்ல இருக்க வாண்டே அதத்தா பண்ணுது அப்புறோ ஊர்ல இருக்க வாண்டுல வேற என்ன
ம் ஒன்ன பாத் து ஒண்ணு கேக்கு இல்லங்க ஸ்கூல்ல போய் ஒரு ஒரு பிள்ளய பாத்து இன்னொரு பிள்ள அத கேக்கு
ஆமா அந்த மாரிதா இருக்கு செரிங்க சிஸ்டர் நீங்க உங்க வொர்க் பாருங்க நா அப்றோ ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றே ஆ ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர்